நா பேசல நீ பேசுனியா டி நான் அடிச்சிருக்கேனா
ம் ம் ம்
எங்கது ஆ குண்டம்மா இப்பதா பேசுறேன்னுச்சு
வாக்கிங் நேர ஆயிச்சுன்னு பேய்ச்சு
மொகரக்கட்ட அது ஃபோன்ல ஆப்புல்லயோ
அக்கா மீனாக்கா
சொல்லுல
என்ன பண்ணிட்ருக்க
சும்மா தா இருக்கே ஏ எதும் சொல்ல விரும்புறியா என்ன விரும்புற
ஆமா மாமா வந்துட்டாக
ம் சேரி வெக்கவா
இல்ல இல்ல அவுக செல்லாக்கா வீட்டுக்கார் அதனால் ஆ அதனால பேச மாட்டேங்கி
ஏ
ஆமா தோட்டத்துல உக்காந்துருக் எப்ப போரிய ஆ இன்னக்கு வெல்லன வன்டாக இன்னக்கி சனிக்கெழமேல வெல்லன வந்துருவா
ஆமா ஆமா ஆமா சனிக்கெழம ம்
அ ம்
நாளைக்கு லீவு நாளக்கு என்ன வேம்படு சேதுபதி இதுக்கு சொன்ன போதுக்கு போமா நாளைக்கு பொங்க வக்கி போறன்னீயல்ல ஏல
நா கிளு
ஹலோ கேக்கல கேக்கலல நீ பேசுறது
கேக்குதா இப்ப கேக்குதா வீட்டவுட்டு வெள்ள போனா கேக்க மாட்டேங்குது எங்கெ
இந்தா சேதுபதின்னு சொன்னியே ஒரு முனியன் ஆ
இப்ப நீ பேசுறது கேக்கல
நா வெளிலதால நிக்கிறே
நீ பேசுறது கேக்கலயேல
இக்க்க்க்
ஆன் முகேக்கும் தூண்டி கருப்பர் கோயிலுக்கு கருப்பர் கோயிலுக்கா
ஆ
அதுக்கு எல்லார்ட்டையு பர்மிஷன் வாங்கணு
யாரு வருவா நம்ம அக்கா எப்டியு வந்துரு ஆன் அம்மாட்ட கேளு நா ளைக்கு போவோ நாளைக்கு என்ன எல்லாரு வெரதமாதானே இருக்கீய போவ்மா
கோயிலுக்கு வெரதமா இருக்கேன்னா காலையில குளிச்சுட்டு போனா செர்தே வெரதம்னா கேக்காது
செரி போவ்மா
ஆ போவோக்கா அம்மாட்ட ஆ அம்மாட்ட கேட்டுட்டு போவோமா அம்மா வரலான்னு கேப்போ ம் நம்ம வீட்டுக்கார்ல்லா கூப்புட்ணுமா
இல்லல்ல கேளுன்னு சொன்னே வீட்டுக்காரு ஆ கேளு கேட்டுட்டுதா போணு கேளுன்னே நாளைக்கு வெள்ளன்ன எந்துரிச்சு ஒரு சாம்பார் வச்சு ட்டு வாங்க
ஆமா சாப்புட்ற டைல சமச்சிருவ நீங்க அங் கோயிலுக்கு போவோமா என்னனு‌ தெரில பாப்போ
அதா ஆடி வெள்ளின்னு சொன்னீகளே அப்பற என்ன
சொன்னே அவுக நம்ம பேச்சல்லா அவுக கேப்பாகளா மறுபுடியு யாரா இது ஆயிட்டானா மறுபுடியு பொங்க வக்கிறது தட்டி போயிராம நாளைக்கே போவோ அப்டின்னு சொல்லிருக்காக
ம்
சேரின்னு சொல்லிருக்கோ நாளைக்கு நைட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரில
நா ஒன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்லுவேனு அப்புற டென்ஷன் ஆகு சேரின்னு அப்புற அவர் சொல்றதே சேரின்னு நம்ம போயிரணு அப்டித்தா காலங்காலமா நடந்துட்ருக் கால ஐயோ ஐயோ அவுகளுன்தா அவுக வீட்டுக்கார் சொல்றத கேக்க மாட்டேங்கிறார்னு சொல்றாக
ம்
ஆ பின்னாடி
ஏய் நம்ம நாலு பேருமே இல்லே நம்ம நாலு பேருமே யாரு வீட்டுக்காருன்னு கேக்க மாட்டாக
உங்க வீட்டுக்காரர் கொஞ்ச பரவாயில்லல்ல
யாரு வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரர் பரவாயில்ல எங்க வீட்டுக்காரர் எல்லாமே கேப்பாருப்பா அவர் இந்த கார தவர
ம்
கால்ல விழுகுனாலு கூட விழுந்துருவாரு
மித்ரா அம்மாவு பரவாயில்ல எது கேட்ட ம் திட்டனாலு கொண்டாலு அக்காவ கூட்டுட்டேதா இருப்பாக இதேதே ஒரு வார்த்த செஞ்சா மறு ரோசமா கெளம்பிரு மண்டகணம்
என்னது அசலு மாமிடி மாமா மாரியே மாமா எப்டி இது பண்ணுவாக அப்டியேதான இருக்காக
படிச்சு என்ன படிக்காம என்ன எல்லா ஒரே நேரத்த இருக்கு
ஏ மா
நம்ம தலை எழுத்து அவ்ள தானு அப்டியே ஜாலியா போயிரணு நமக்கு பைனான்ஸ் மட்டு வந்தா போதுமான் நின்றனு அதுக்கு என்னன் திட்டுறாங்க ஒங்களுக்கு காசு இருந்தா போது அப்டின் திட்டுறாங்க அது ஒண்ணுதா நிம்மதியா இருக்கு அதையு தராம விட்டுறாதீக அப்டின் சொன்னே அப்டின் தக்க திட்றாங்க ஒங்களுக்கு காசுனா பேயா இருக்கிக ட்டுது
அந்த காச அதுகள்ட்ட கேக்குறனாலதானல பேயா இருக்கேன் கேக்குதுக
இன்னவு ஆயிரமோ லட்சமோ கேக்குற மாரி இந்த நூறு இரநூறுக்கே நம்மள பேசுறாங்க கா ய்யோ அய்யோ
ப்ப இரநூறுவாதா நா ஐடியா பண்ணி வச்சிருக்கே கோத் க்ளோத்து கிச்சன வச்சிருக்கே ஜோமேட்டோல ஆர்டர் பண்ணி போட போறே
எங்கயாது கெளம்பிறுவோமான் தா வருது
திரும்பி வர முடியாதே திரும்பி இதுக்குள்ள வரக்கூடாது
ஆமா அப்டிதா தோணுது என்ன பண்றது ங்குடா இங்குடான் தோணுது இத விட்டா தா அங்குட்டு வர முடியு இல்லையா
முத்து வந்து பாத்துச்சு ஐயோ அதுவே நமக்கு நிம்மதியா இருந்துச்
கிளம்பிருச்சு பாத்துக்க அது எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு
ஆமா இதுக்கு அதுவே பரவாயில்லேன்டு போயிருச்சு
ம் இவே இப்டி இல்ல இவே இப்டி பெருத் த்துருந்தானா என்னப்பா பண்றது
ஏழாவது பிள்ளைன்னு குடும்பமா நடந்துனாங்க
அ அதுக்குதானே வழி வகுக்குறாங்க கொஞ்ச கொஞ்சமா வழி வகுத்துதாங்க ஏ அதுனால தா அது ஓடி போச்சுன் நெனக்கிறே
எதுக்கு
அதுக்கு வழி வகுத்திருப்பே வழி வகுக்காம இருக்க மாட்டா
ஆமா கூப்டானா கூப்பிட்டதுக்கு தா சண்ட ரெண்டு பேருக்
அதா வேற என்ன கூப்டாம இருந்தா கூட பேசாம இருந்துருப்பா
ட்டது மரியாதையா கூப்டுருக்கேனே யூஸ் பண்ணிக்கலாமா ஒன்ன அப்டின் கேட்ருக்கே
அட
கோ த்துல இருக்க பொண்டாட்டிட்ட எப்டி எப்டி பேசணுமோ அப்டி அப்டி பேசிருக்கா
பிரிஜ்ஜு
எவன்டி யூஸ் பண்ணீக்களாமானு கேக்
அட லூசுப் பயலே எ
ம் ராவைட சொல்லி சண்டை அடுச்சுருக்கா எங்கள்ட லா க்கு சொல்லல ராவதிட சொல்லி சண்டை ச்சுக்கா அது என்ன யூஸ் பண்ணிக்கலாமா நா என்ன டஸ்பின்னா குப்பத்தொட்டியா
ம் இப்பட்லா பேசுனா என்ன
அதானே
ம், இப்பட்த்த என்ன பண்றது
எங்கூட்டோ அப்டியே பொகஞ்சுக்கிட்டே இருக்கு. தோ, ரெண்டு பெரிய பிள்ளை ஆய்ட்ச்சுலல அது
உனக்காது ரெண்டு, ரமாதேவிக்கி மூணு பிசா மேரி, பிசா மேரியே ஒட்டியிருக்காளுகலா அவள தூங்க வெச்சுட்தாக்கா, அவளுக தூங்குறாளுக.
ஆஹ்ஹா.
ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்
ஏ அவுளு
க்கு வாட்ச்சுமேனு
வெள்ளி செவ்வாய்க்கி வீடு கழுவுனா நீ என்னத்துக்குதே வீட கழுவுற என்னதா இருக்கு வீட்ல?
அய்யிய்யோ
அது பாவந்தே
ஏ ஒண்ணுக்கு ரூமு மூணு ரூம் இருக்குல. அப்பறென்னா?
வாட்ச்சுமேன் வேல பாக்குறாளுக
என்ன மூணு ரூமுக்கு ஏசி போட்டுருக்குன் சொல்லுச்சு. அப்பறென்ன
அது சின்ன பிள்ளைலா இருக்கு இல்லக்கா விடமாட்டீங்குதுக
இருந்தாலு ரமா பாடு ரொம்ப பாவோ இங்க ரெண்டு பெரிய பிள்ளையா இருக்கா ஒண்ணு வெளங்ல. அப்படியே அக்கா ஹாயா திரியிது அ
ங்க த கோய்ல்
என்னல கோய்ல் போயிர்க்கனா கேக்கு நீங்க உங்க வீட்டுக்காரர் பர்மிஷன் கேளுங்க அம்மா நானு வர ரெடி
இல்ல நாளைக்கில்லாங் கூட எங்க வீட்டுக்கார் இருப்பாக நாலா அன்னிக்கி போய்க்குவோ
நாள கழிச்சுனா அப்ப செவ்வாகெழம போவமா செவ்வாகெழம
செவ்வாகெழம போவ்மா இது அதுவல்ட்ட கெஞ்சிக்கிட்டு வரதுக்கு நம்ம மறச்சி திங்ககெழமையாத் செவ்வாக்கெழமையாவ்த் போய்க்லா
த்துக்கெழம இதுக வீட்ல இருக்குங்க சரியா வராத்
ஆ ம்
ம் பேசாம நம்ம செவ்வாக்கெழமியே எல்லாத்துக்கும் பணிகளை அனுப்பி வுட்டுட்டு அஞ்சி மணிக்குல்ல நம்ம வீட்டுக்கு வந்துருவோ
ஆமா அதா செரியா பக்கந்த ஒரு மண நேர்த்துல போயிர்லான்கா
அப்பறென்ன போய்ட்டு வந்துருவோ வா
ம்
ம் ம் ஆமால ஞாயித்துக்கிழம நாளைக்கி எல்லாரு வீட்ல இருப்பாங்ங இருக்கட்டு
அவஹ வீட்ல இருக்காஹலோ பொங்க வக்க போராங்களோ தெர்ல வந்த ஒன்னதா கேக்கன்னு கேட்டுட்டு சொல்லனு
ம்
மதுரைக்குதே யாருமே போல முடிவு பண்ணிச்சி
பா நா தா சொன்னனே சின்ன புள்ளையா அவ கூப்ட்டான் சொன்னனா இல்லையா
ம் அங்கே என்னவோ சண்டையா என்னன்னு தெரியில
சண்டேல்லாங் கெடையாதே நல்லா தானே ஸ்டேட்டஸ்ல்லா நல்லா வச்சிருக்காலே அவ
இல்ல அவுஹ வீட்ல
இல்ல அப்டில்லாங் கெடயாதே அய்யயோ
ம் அதேன் சொன்னிச்சக்கா இது எதுக்கு வேண்டா அவுஹ மாட்டுக் கொண்டாடிக்கிட்டூ அப்டின்னுச்சு சே அதே புள்ளைல மட்டு கூட்டிட்டு கார்ல போவோக்கானே வேணான்ற்றிச்சு
சுத்தோ அவுஹ ஸ்டேட்டஸ்ல்லா பயங்கரமா போட்ருக்காஹளே கருப்பு பேண்டு கருப்பு ஷர்ட்டு
ம் ஆமா புள்ளைலையாவ்து கூட்டிட்டு வாங்க சித்தி அப்டின்னா
ம்
சேரிக்கா மாமா வந்துட்டாகளா பாரு பாத்துட்டு வந்து பேசுறேன்
ம் செரி வெக்கவா
வெற்றி வெற்றி வெளயா